அக்கமா
வணக்கம் எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க
உம் சரி அம்மா அப்பால்லாம் நல்லாயிறுங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்க அங்க இருக்காங்க எள்ளாரு
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க பசங்க நல்லா இருக்காங்க
உம் சூப்பர்ன்ங்க சூப்பர்ங்க சரி ஓகே இப்ப நீங்க வந்து கடந்து வந்து பாதையிலயே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த நாள் வந்து ரொம்பவே பிடிக்கும்ப்பா இது வந்து என் லைஃப்ல அழகான ஒரு நினைவா இருக்கு அப்படின்னு நீங்க எத சொல்லுவீங்க
அ ஸ்கூல் படிக்கும் போது இருந்தது மட்டு சந்தோஷ ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுமையுமே இருக்காது என்ன ஒரு எந்த கஷ் கஷ்டமே தெரியாது எல்லாமே அம்மா அப்பாவே செஞ்சுருவாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்த வாழ்க்கை அதுக்கப்பறம் பாத் த்தீங்கன்னா அப்பா தவரணத்துக்கு அப்றோ எல்லாமே கஷ் டமாயிடுச்சு
ஆ
ஆமா வா ஆமா வாழ் க்கயே சுமயாயிடுச்சு அதுக்கப்புறொ ஏ பசங்க வந்ததுக்கப்றொ எல்லாமே டோட்டலா மா றி‌ இருக்கு இப்ப அதுங்கதா என்னோட ஒலகொ அப்டிங்கிற மாரி
ஆஹ
ஆமா ம் உங்ளுக்கு என்ன நினைவுகள்மா
எனக்கு நீங் சொன்ன மே அந்த பள்ளி பருவந்தா வந்து பாத்தினா அவ்ளோ அழகா ஒரு விஷ்ய ஆனா எனக்கு எ காலேஜ வந்து பாத்தினா எனக்கு எல்லாமே ஒரு அழகான ஒரு நினைவு
க்ளியர் இல்லமா
இப்ப கேக்குதுங்ளா?
கொஞ்ச வேகமா பேசுறீங்ளா
இப்ப கேக்குதுங்ளா
ம் சரிம்மா
ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன நீங்க சொன்னப்போல எனக்கு அந்த கல்லூரி நாட்களும் செரி பள்ளி நாட்களும் செரி ரொம்பவே அழகா ஒரு விஷ்யத்த எனக்கு வந்து வந்து ஒரு ஒபை பண்றத்துன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பாண்டு ஒரு நல்ல ஒரு நினைவு பரிசுகள் அப்டின்ட்டு நெறைய குடுத்தது
ஆமா
அது எனக்கு வந்து வாழ்நாள்ல மறக்க முடியாது ஏ மறுபடியு காலேஜ் போய் படிக்க கூடாதா அப்பில்லா தோணுது என்ன பண்றத்து முடு ச்சாச்சி
முடுச்சாச்சு ஆமா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க பிரிப்பேர் ஆகுங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்லா ப்ரிப்பேர் பண்றேன் சொன்னீங்கெல்லயா அதுல பாத்தீங்கன்னா முழு முயற்சிய குடுங்க எடைல ஒங்ளுக்கு ஒடம்பு சரில்லென் சொல்லிட்ருந்தீங்கல்லயாஅ என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு ஒங்க ளுக்கு
அந்த பதினோரா வகுப் படிக்கும்பொ சொன்னே அதுவா அதுது அதுதா வந்து பாத்தீங்கனா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்தீங்கனா நெஞ்சி எரிச்சல் அந்த மேரிதா ஏற்பட்டுச்சு சாப்புடுவே சில பேருக்கு வந்து பாத்தீங்னா அந்த அல்சருன்றது வந்து பாத்தீங்னா சாப்புடாம இருந்தா ஒரு ஏற் படு இன்னொரு விஷ்யொன்னா கார சாரமா சாப்ட்டா கொஞ்ச ஏற்படு அது மேரி வந்து நா என்ன பண்ணேன்னா எனக்கு சேரி ஓகே அப்டின்ட்டு எப்பொமே எனக் நெஞ்சு எரிச்சு அ ஒர் மாதிரியா எரிச்சலாவே இருக்கு நெஞ்சாண்ட நா என்ன பண்ணுவேன்னா அம்மா கிட்ட மோஸ் ட்லி சொல்லாம ஐஸ் வாட்ரு மட்டு அடிக்கடி குடுச்சிட்டே இருப்பே எங்க பெரிம்மாகிட்ட சொல்வ அம் எனக்கு நெஞ்சு எரியிது ஒரு மாதிரி எரியிது என்னால முடியில அப்டின்ட்டு அ இந்த ஜெலிஷ்யன் டேப்லெட்ல இருக்குல்லியா
ஆமா
அதுலா நானே வந்து குடிக்க ஆரம்பிச்ச அதுகப் ட்டு எங்கம்மா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க ஹ எதுக்கு இப்ப வந்து உயிர வாங்குற எதுக்கு நெஞ்செரியிது நெஞ்செரிது இது பண்ணிட்டிருக்க அப்டின்னும்மோது என்னோட ஃபேமிலி டாக்டர் சேர் ஓகே போய் பாக்கலா அப்டின்ட்டுக்காக போய் பாக்க போனு அவுங்க வந்து ஸ்கேன் எழுதி குத்தாங்க எனக்கு செரி வயஸ்கே இது பண்ணி பத்தாதுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீனா ஹெவியா பெயின் வர ஆரம்பிச்சுது அந்த கர்ப்ப பையின்து இருக்குல்லியா அந்த எத்துல வந்து ரொம்ப பெயின் ஆகும்மொது லோ பி பி மெரி ஆ சேரி இது வந்து செட் ஆகாது நீங்க வந்து ஸ்கேன் எத்துட்டு வா அப்டின்னும்மோது ஸ்கேன் எடுத்துட்டு போய் பாக்குறோ அப்ப வந்து ஆ என்ன வெளிய அமுசுட்டாங்க வெளிய அமுசுட்டுட்டே எங்க அம்மாவ போட்டு செம்மைய திட்டி விட்டாங்க திட்னக்கப்பறொ பாடிய எப்டி வச்சுரு காலையில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சுத்தி இன்பெக்ஷன் ஆயிருக்கு இது கேன்சர் ஸ்டாடிங் ஸ்டேஜ் வந்து நிக்குது அப்படனும்பதுதான் அது எப்படி சொல்லதுன்னா டெய்லி இன்ஷெஷ்ஷன் ஒரு நாள் விடாம டெய்லி இன்ஷெஷ்ஷன் ஊசி இருக்குலியா அத வந்து ரத்த ஊசி போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஏதோ மெடிசன் இது பண்ணி இது பண்ணாங்க டேப்லெட் நிறைய போட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து ஒரு அப்படியே தொடர்ந்து லெவல்த் ஸ்டாண்டர்ட் வேற அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது லெவல்த் பப்லிக் இது இன்ஸ்டிடியூட் பண்ணாங்கயில்லையா அந்தநாட்கள்ளப்லிக்அதுபத்தாது அதுலகான்சிடர்பண்ணி இதிலடீட்மென்ட்டு ஆன எங்க ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் மேம் ஹச்சம்கிட்ட மேம் ஸ்டாப் கிட்ட பெர்மிஷன் ட்டு அடிக்கடி ஆஃப்டர் டைம் வந்து போயினு ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மா பிட்டனு போய் செக் பண்ணிட்டு இது பண்ட்டு வருவாங்க அது அடிக்கடி நடக்கணும் செக்கிங் அப்படின்ட்டு அடிக்கடி போயிட்டு அங்கே இன்ஜெக்க்ஷனு ட்ரிப்ஸ் ஏத்தி இது பண்றது அது வந்து அதுக்கப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மந்த்தக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நார்மல ஆயிச்சு எரிச்சழு இதுவாக எல்லாமே கொஞ்சம் நார்மல் நார்மலா ஆயிடுச்சு அப்பதான் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஓகே இப்ப எதுவும் இல்ல நார்மலா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனா அது வந்து படுக்கவும் முடியாது எழுந்து உகாரவும் முடியாது அப்படியே ஒரு மாதிரியா குடையும் ரொம்ப தேல் கொட்டிட்டே இருக்கா மாதாரி அந்த அந்த அளவுக்கு வந்து கொடையோ வீங்கி போயிடும் உடம்பு அது ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா இதுக்கு சாவே மேல்றா அப்படின்ட்டு அவ்வளோ டேப்லெட் சாப்பற மாரி இருந்தது அது அந்த கொடும எல்லாம் தாண்டி வந்து இருந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது
ஆனா சாப்பிட கூடாதுமா அது அதுவே பாத்தீங்கன்னா நம்மள வயித்துல புண்ணாக்கு ஐஸ் வாட்ருவந்து இந்த வெயிலுக்காக நம்ம சில்லுன் சாப்படுறோ அப்படி இல்ல அது வந்து சாப்பிடவே கூடாது
ஆமா அத்கா எனக்கு தெரியாது இல்லையா ஆஹ் எனக்கு தெரியாது அந்த நேரத்தில என்னதா நம்மளுகு அப்டின்டு எனக்கு தெரியாது எரிச்சலா இருந்து எரிச்சலா இருந்து அப்டின்டு இதுதா சொலுவ எரிசலா இருகு எரிசலா இருக்கு எச்சடா இருக்கு அப்படின்ட்டு அவுங்க ஏன் அவங்க வந்து அம்ம கிட்ட கேட்டது ஏன இன்னு ஒரு ரெண்டு மாசத்துதுக்கு அப்புறொ வந்து இட் குழுதானே அவளதா போயிருக்கான்ல அப்படின்ட்டு சொல்றாங்க அது வந்து அம்மா வெளியே வந்து அழுது அழுதுட்டாங்க ரொம்ப அழுதுக்குப்ரொ ஃபேமிலி என்ன சுத்தி எனக்கு மூணு இன்ஜசன் போடு படுக வெஷ்டாங்க படுதது அபுற நல்ல கண்ணு எழுந்து பாக்ற சுத்தி பேமிலி சித்தி சித்தபா பெரிமா அப்டி அக்கா தங்கசி எலாரு என்ன சுத்தி இருகாங்க நா சோபா மேல படுத்து இருக்க எனகு எனமோ ஆயச்சு போல அப்டின்டு ஒர் ஒரு மாரியாயிட்டே அந்த எப்பொமே அந்த விஷய எனக்கு வந்து கனவுளயு வரு அது ஒரு மாதிரியாவே இருந்தது அதுக்கப்புறொ கொஞ்ச வருஷொ போக போகதா எனக்கு சரியாச்சு அந்த நெவுகள்
ம் ஆமாமா அது கொஞ்ச கஷ்டதா பாதீங்கனா நமளுகு ஹெல்த் தா முதல முக் கியம் ஹெல்த மட்டும் தான் நம்ம பஸ்ட்டு கான்சட் பண்ணணும் ஹெல்த்துக்கு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தான் சுவர் இருந்தா தான் ஓவியம் வரையலாம் அப்டினு ஒருவ இது ஓரூ கு தெரியுமா ஆமா சி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு தெரியுமா அது மாதிரி நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தயார் பண்ணி சாப்பிடுறதுதான் நம்ம நாக்கு ருசிக்காக நாக்குக்காக சாப்படுறோமா உடம்புக்காக சாப்படுறோமா அதுதான் என் பையன்ட்ட நான் அடிக்கடி கேட்பேன் ஆமா ஒடம்பு ஆரோகியதுகாக தா நம்ம சாபிறோ அ நானு என் பையன்ட அடிக்கடி கேட்பேன் ஆனா அவனுக்கு இந்த வயசு அதெல்லா புரியவே மாட்டேங்குது ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா ஃபஸ்டு நிப்பான் வீட்டல செய்ர எந்த சாப்பாடுமே புடிக்கலன்ற சாப்பாடாது அப்படிங்கிற மாரி இப்ப அவனுக்கு பதினஞ்சு வயசு யூஸ் ஆகுது பதினஞ்சு பதனாறு வயசு ஆகுது இன்னுமே நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாம் என்ன ச பாக்குறவங்க எல்லாம் திட்டுவாங்க என்ன இத்தனை வயசு பையனுக்கு போய் ஊட்டி விட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபிட மாட்றாங்கறதுனால வெஜ்னவே சுத்தமாவே சாபிட மாட்டா நான்வெஜ்னா கூட தானா சாப்டுருவான் அவனுக்கு சிக் சிக்கன் பிரியாணி சிக்கனா அதிகமா புடிகும் பிஷ் ப்ரை பண்ணா புடிக்கும் அந்த மாரிலா பண்ணிடா வீட்ல நல்லா சாப்பிட்டுருவான் மதபடி வேற வெஜ் சாப்பாடு பீட்ரூட்லாம் பா்த்தீங்கனா சுத்தமாக வீட்ல பீட்ல பீட்ரூட் அரியுற இத பாத்தாலே அன்னைக்கு சாப்பாடு நல்லாவே இல்லன்ரும் சாப்பாடு பக்கமே வரமாட் வேணா வேணாருவான் சாப்பாடு
அப்டி இருக்க கூடாது நான்வெஜ் சாப்புடுறது ஒடம்பு நல்லத மீன்லா வந்து ப்ரை அப்ப அத விட குழம்புல வைக்க மீன் வந்து பு்ரோட்டீன் அதிகம்னு சொல்லுவாங்க வேக இது பண்ணி கொடுக்கறது அதெல்லா வந்து சாப்புடலாம் மட்டன் வந்து ஒடம்புக்கு வந்து ஸ்டாங் ங்க இருக்கும் பத்தாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இன்னு கொஞ்சொ நல்லா புஸ்டிக்கா இது பண்ண சிக்கன் வந்து நாட்டுக்கோழி தா வந்து எப்பவுமே வீட்டுல வாங்குவாங்க ஏன்னா பாயலர்லா வந்து பாத்தீங்கன்னா ஊசி போட்டதுனால நாட்டுக்கோழி வந்து இது பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க அதிகமா அப்பா சொல்றது ஒரே விஷயம் மீன் சாப்பிலாமா எவ்ளோ வேணா மீன் சாப்பிலா ஒடம்புக்கு நல்லது அப்டினுவாரு
ஆமா மீன் சாப்டலாம் மீனும் பாத்தீங்கன்னா கடல்ல பிடிச்சு நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சுதான் நம்ம கரைக்கே வருது
இங்க வந்து எப்டினா பக்கதுலயே வந்து பீச் பீச்லா இருகிறதுனால கடப்பகம் இது மாரிலா பக்கதுலயே இருகிறதுனால ஆஹ் அந்த போடிங்ல இருந்து வருதுலியா அப்டியே உடனே பேசி வாங்கிடுவாங்க ப்ரெஷ் மீனே
ஆஹ சூப்பர் சூப்பர் அதுமாதிரி சாப்படலாம் எவ்வள வேணாலும் சாப்படலாம் டெய்லியுமே மீன் சாப்பிலாம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப எங்க ஏரியாக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆ கடலே இருந்து வந்து எங்க ஏரியாக்கலாம் வந்ததுக்கு அப்பறம் ஐஸ் போட்டு எத்தன நாள் கழிச்சோ வருதோ
அது ரொம்ப கொஞ்ச கேடிதா ஆமா
கடல் மீனு வந்து நாள் கழிச்சுதா இங்யே வரும் அது வரைக்கு அது கெடாம இருகிறதுக அதுல கெமிகலா கலபாங்க தான பிரசர்வேடிக் க்காக வீணாகாம இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து அது
எப்பவுமே மீன் வாங்கும் போது சொல்லுவாங்கல்ல அக்கா மீன் கண்ணு பாத்து வாங்கணும்
ஆமா ஆமா ஆமா மீன் கண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படி இருக்கிற மீனு தா ஃப்ரெஷ் மீனு மண் மீன் பாத்தீங்கன்னா கரு கண்னா பாத்திங்கஙன்னா கருப்பாவொஇல்ல வேர மாரி கலர்ல ரெட்டாவொ இருந்துச்சுண்ணா அது ஃப்ரெஷ்மீன் கெடையாது சொல்றது உண்மைதா அப்பனா இது எங்க ஏரியர லாம் வரும்போது எப்டியும் புடிச்சுடு அங்க புடிசு பத்து நாள் கழிச்சு கரைகு வரும் கரைகு வந்து எப்டியும் ஒரு நாளஞ்சு நாள் கழிச்சசுதா எங்க ஏரியகே வரும் நாகப்பட்டினம் அந்த மாரி ஏனா கடல இருகிற ஏரியாலா இருந்தீகனா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா அப்பயே கெடைக்கும் ஓகே-ஓகே ம் ஆஹ் அததா அதுவும் கொஞ்ச யோசிகிற மாரி இருக்கு சிக்கனு சாப்பிறதுக்கு கொஞ்ச யோசன தான் பிராய்லர் எல்லாம் பத்த ன்ன யோசனை தான் இப்ப எங்க இங்கலாம் பாதீங்கனா கோழி எது நாட்டுக்கோழில்லா வாங்க முடியாது
ஆ
ட்டு கோழியு பாதீங்கனா எல்லா இடதுலயு மேயிறதுனால அது சாபிறதுக் பிடிக்க மாடிங்து
உம் உம்
அந்த அது ஒண்ணு இருக்கு அப்புறோ மட்டன் வாங்கறது அடிக்கடி வாங்குறதுதா மட்டனு வீக்லி ஒன் ச்சாலும் மட்டன் வாங்கிறப்
மட்டனு நல்லா வந்து த்தேம் போடி அதெல்லா வந்து அது செவுரொடி இதெல்லா வந்து பெண்பிளைகு குடுத்தா சூப்பர் ரத்த பொரியலு இதெல்லா வந்து ஒடம்புக்கு நல்லது செவுரொட்டி குடுத்து பாருங்க நல்ல பூஸ்டப்பாப்போ அப்டி சொல்வாங்க ஆன சிலது புடிக்காது இந்த டேஸ்ட் ட்டு
ஆமா சூடு தா அனிமிக்கா இருக்காங்குலா ரத் த்த சோக இருக்கவங்குலா சாப்டுவாங்க
ஆமா ரத்த சோக இருக்குத்து அது அப்புற வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத வீடாய் இந்த பிரச்சுன இதுவே இது பண்றத்து அந்த பிரெக்னன்சிக்கு அப்பா வாங்கினு வந்து செஞ்சுடுவாரு செஞ்சுட்டு சாப்புடுங்க சாப்புடுங்கன்னுவாரு அது சாப்டா ஒடம்புக்கு நல்லது து இல்லன்னா அநியோ மறுபடியு அவுஸ்தப்படனும் டேப்லட் சாப்புனு அதுக் பயிந்து டேப்லட் ஆ இதுவா இது தா பெஸ்ட்டு அப்பிடின்னுட்டு சாப்புட்றோம்
ஆ ம் நன்றி மா மீண்டும் ஒரு அழைப்புல பேஸ்லாம் நன்றி